கேக்குதுங்களா
ஆ இப்போதா கேக்குது சொல்லு
க்கம் தோழி
வணக்கம்
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே தோழி சாப்ட்டீங்களா
ஆ காலையில சாப்ட்டே நீங்க சாப்
ஆ ஆ காலையில சாப்ட்டாச்சு உணவு மதிய உணவும் முடிஞ்சிருச்சு தோழி
ம் என்ன பண்ணிருக்கீங்க மதிய உணவு
ஆ மதியான இன்னைக்கு வெள்ளிக்கெழம இல்லயா சாம்பார் தா தோழி பண்ணோ ஆ பீன்ஸ் கேரட்டு பூசணிக்கா எல்லா போட்டு சாம்பார் வச்சோ அவரக்கா பொறியல் செஞ்சோ தோழி நீங்க என்ன பண்ணிருந்தீங்க
ஆ கீர கடையல் அம்மா பண்ணிருக் காங்க அப்புற பீன்ஸ் கேரட்டு பொறியல் ஆ அது பண்ணிருக் காங்க அப்புற ரசோ வச்சிருக்காங்க தோழி
ம் சேரிங்க சேரிங்க தோழி சேரிங்க தோழி நம்ப என்ன பேசலா இன்னிக்கி
ஆ ஏதாச்சு ஆ இப்போ வெளியில போய் நம்ப ஆ சாப்புறோம்ல அது நல்லதா இல்ல வீட்ல சாப்புறது அது நல்லதா அத ப த்தி பேசலா
ஆ கண்டிப்பா தோழி கண்டிப்பா இப்போ வெளியில போய் சாப் புட்ணுன்றது ஒரு ஆசைக்காக நம்ம வச்சுக்கலா ஆனா நம்ப தினமு போய் வெளியில சாப்ட்டோ அப்டின்னா அது வந்து ஒடம்புக் ஒடம்புக்கு வந்து ஆரோக்கியம் கெடையாது ஆ என்னால என்ன அது சாப்பாடா இருந்தாலு செரி அது வந்து வெறு மீன்ஸ் வெறு சாப்பாடு காய்கறி சாப் ட்டாலு சரி இல்ல ஆ ம் எண்ணெ பொருளு அந்த மாரி சாப்ட்டாலு சரி எதுனா இருந்தாலு நம்ம வீட்லேயே நம்ம சுத் சுத்தமா பண்ணி சமைச்சு சாப்புறதுன்றது வேற வே இப்ப எண்ண கூட பாத்தீங்கன்னா வெளியில வேற மாரி எண்ண பயன்படுத்துறாங்க பயன்படுத்துன எண்ணெயே பயன்படுத்துறாங்க அப்டிலா சொல்றாங்க அதனால என்ன பொறுத்த வரைக் கு வீட்டு உணவு கொஞ்ச நம்பளுக்கு ஆரோக்கியத்த தரு அப்டின்னு நா நம்புவ அதுக்குன்னு நா வெளியில சாப்பிட மாட்டேன்னு நா சொல்லல வெளிலயு சாப்டோ ஒரு ஆசைக்கு ஒரு நல்ல நாள்ல ஒரு ஒரு பிறந்த நாள் வருது ஒரு கல்யாண நாள் வருது ஒரு எது ஏதாவது ஒரு இதுக்கு நம்ம போய் சாப்பல்லா ஆனா தினசரி நம்ம வந்து வெளியில சாப்புட்ணு அப்டினா ஒரு அவசியத்துக்கு சாப்டுக் க்லா நம்மளுக்கு வந்து அந்த மாரி ஒரு வாய்ப்பு இருக்கு வீட்ல சாப்பறதுக்குல்லா அப்டின்னு சொன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கு வீட்ல சாப்டா கொஞ்ச ஆரோக்கியத்த நம்ப பாதுகாக்கலானு நெனைக்கிறே தோழி நானு
ம் ரொம்பவே செரியா சொன்னீங்க நம்ம வந்து எப்பயாச்சு சாப் டோ அப்டின்னா ஒரு எனக்கெல்லா வந்து எப்டினா அதாவது அ திடீர்னு வந்து ஏதா சோ நம்ப வீட்லயே சாப்டு பழகி திடீர்னு வெளியில சாப்டோ அப்டின்னா ஒரு சில பேருக்கு வந்து ஒத்துக்காதுல அந்த மாதிரி தா நானு ஆனா வந்து மொதல் நாளா அப்டி இருக்கு ஆனா அதுக்கப்புறோ வந்து பழகிட்டே அப்டின்னா எனக்கு அது வந்து ஒத்துக்கு ஆமா அது வந்து வெளியில சாப் படுறதெல்லா வந்து ஒத்துக்கு இதே மாரிதா பள்ளி படிக்கும் போது கூட வந்து என்னோட அ நண்பர்கள்லா வந்து வ வித விதமா உணவ எடுத்து ட்டு வருவாங்க நா நா வந்து அன்னைக் க்கின் பாத்து ஏதாச்சு வந்து டிஃபன் ஐட்ட மாரி இட்லி அந்த மாரி ஏதாச்சு எடுத் ட்டு போயிட்ட அப்டின்னா அவங்ககிட்ட நா வந்து யோசிக் வைக்க மாட்டே வாங்கி சாப்டுவே ஆனா வந்து அது எனக்கு ஒத்துக்காது டக்குன்னு எனக்கு வந்து வீட்டு சாப்பாடே இருந்தாலு அவுங்க ஒரு சில அந்த மசாலாலா வந்து மாத்தி மாத்தி செய்வாங்க அதெல்லா வந்து எனக்கு ஆ ஆரம்பத்துல ஒத் துக்கறதுக்கு கொஞ்சோ நாள் ஆச்சு அதுக்கப்பறோ வந்து அவுங்க எது எடுத்துட்டு வந்தாலு எனக்கு சாப்டா கூட எனக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி இருந்தது அதுவே வந்து கொஞ்ச நாளாச்சு அதுக்கப்றம் வெளில சாப்டா கூட எனக்கு பரோட்டா அப்டின்னா எனக்கு ரொம்ப புடிக்கு ஆனா எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து அது வந்து வாங்கி குடுத்து பழகிட்டாரு ஏனா நா அடி க்கடி அது கேப்பே அப்டிங்கறதுனால எ எந்த உறவினா களா இருந்தாலு சேரி என்ன பாத்தாங்க அப்டின்னா வெளில பாத்தாங்கன்னா கண்டிப்பா வந்து இவளுக்கு பரோட்டா தான புடிக்கு நாங்க வாங்கி தரோ அப்டின்னு சொல்லிடுவாங்க ஆனா எங்க அம்மா வந்து இல்ல இல்ல வேண்டா அவளுக்கு வந்து இப்ப தெரியாது அது வந்து பின்னாடி அவளுக்கு பிரச்ச ச்னை ஆயிடு சின்ன வயசுலயே அவ அதிகமா சாப்ட வேண்டா அதாவது அதனால வந்து எப்பயாச்சு ஏனா அதுல வந்து மைதாவு எண்ணெ அதுவு வந்து ரொம்ப அதிகமா சேப் பாங்களா அதனால வந்து எங்க அம்மா வந்து யோசிப்பாங்க சாப்பறதுக்கே இது வந்து அவளுக்கு ஒத்துக்குமா ஒத் துக்காதா ஆனா எனக்கு புடிக்கு ஆனா அது வந்து அது ஒரு தடவ சாப்டுட்டு எனக்கு பழக் கமானதால எனக்கு அது வந்து எதுமே பண்ணாது அதனால வந்து நா என்ன பண்ணுவே அப்டின்னா எங்க அப்பா வாங்கி தந்துருவாரு எங்க அம்மாக்கு தெரியாத ஒரு சில சமயோ ஆனா அது வந்து எனக்கு அது எப்டின்னா எனக்கு செரிமானோ ஆகாம நா வந்து க கஷ் டப்பட்ருக்கே ஏனா அது வந்து மைதா இல்லீங்ளா அதனால வந்து நம்ளுக் கு அது செரியா ஆ அந்த செரிமானம் ஆகுறதுக்கே கொஞ்ச நேரோ எடுத்துக்கு அதனால வந்து வீட்ல வெளியில சாப்டா கூட வீட்டுக்கு வந்து எங்க அம்மா ஏதாச்சு ரசோ வச்சிருந்தாங்க அப்டின்னா அந்த ரசோ குடுச் ச்சிருவே அந்த மாதிரி ஏதாச்சு செரிக்கற்துக்கு ஏதாச்சு பண்ணணு அப்டினா அந்த மாதிரி பண்ணிடுவே அ ஒரு சில எடத்துல வந்து நா சாம்பார் சாதோ தா சாப்புடுவே அந்த சாம்பார் சாதத்துல அந்த நெய் வந்து ஏற்கனவே பயன்படுத்துற நெய்யோ இல்ல நீங்க சொன்ன மாரி அந்த எண்ணையோ வந்து ஆ வேற எதாச்சு பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு வந்து அ பெரட்ட ஆரமிச்சிரு அதல்லாமே வந்து அ சொல்ல முடியாது ஒரு பூரி கூட நம்ம வந்து பாத்தீங்க அப்டின்னா ஒரு வாரோ எண்ணையா இருக்கு அத வந்து அ மிச்சப்படுத்தி மிச்சப்படுத்தி வந்து அது மேலயே எண்ணைய சுட்ட எண்ண மேலயே வந்து அவுங்க திரும்ப திரும்ப புது புது ஆயில் பேக்கெட் எடுத்து எடுத்து ஊத்தி அத வந்து பயன்படுத்துவாங்க அதல்லாமே வந்து அது ரொம்ப அது வந்து ஒடம்புக்கு நல்லது இல்ல அப்டின் தா நா சொல்லுவ என் எவ்ளோக்கு எவ்ளோ நம்ம வந்து அ வீட்ல சாப்பர்றோமோ அது வந்து நல்லது எனக்கு வந்து என்னதா வந்து அந்த ஒரு நாளா இருந்தாலு செரி வெளில சாப்ட்டாலு எப்படா வந்து நம்ம வீட்டு சாப்பாடு மறுநாள் வந்து சாப்புடுவோ அப்டிங்கற மாதிரி தோண ஆரம்பி ச்சுரு அந்த அளவுக்கு வந்து எனக்கு சாப்பாடு அப்டிங்கறது புடிக்கு ஏ அதுவு காரம் சா நறையா இருந்துதுன்னா எனக்கு அது இன்னமு வந்து அந்த சாப்ட்றதுக்குலா எனக்கு புடிக்கு அதனால வந்து வெளில அது சாப் ட்டாலுமே வீட்டுக்கு வந்து அம்மா எதாச்சு பண்ணியிருந்தாங்க அப்டின்னா அந்த மாதிரி உணவுகள் சாப்ட்ட பிறகுதா எனக்கு அந்த ஒரு திருப்தி கெடைக்குமே உங்களுக்கு எப்டி அந்த மா
கண்டிப்பா தோழி நீங்க பரோட்டான் சொல்லும் போது தா சில விஷயங்கள்லா ஞாபகோ வருது இப்ப கல்யாணாயி எனக்கு ப திங்கனா ஒரு நாலு வருஷோ ஆயிடுச்சு நா வந்து பிரைட் ரைஸ்ன்ற ஒரு விஷயத்த மறந்து இரு க்க இப்போ நம்ப கல்லூரி காலத்துல்லா பாத்திங்ன்னா அதே மார்தா இந்த பிரைட் ரைஸ் கடைய தாண்டும் போதே நம்பளுக்கு வந்து அந்த ப்ரைட் ரைஸ் சாப்பண்ணு அப்டின் தோணு அதே மாரி எங்க வீட்ல பாத்திங்ன்னா அப்பய்லர்ந்தே கா ஸ்கூல் படிக்கும் போது அப்பறோ கல்லூரி சேந்து அப்பமு பாத்திங்ன்னா அந்த ப்ரைட் ரைஸ் எங்க போனாலு ப்ரைட் ரைஸ் லன்ஞ்க்குன்னு போனாலு பிரைட் ரைஸ் டின்னருக்கு போனாலு பிரைட் ரைஸ் அப்டின்னு நா சாப்ட்டு பழகிருக்க அதனால எனக்கு அந்த ப்ரைடு ரைஸ் மேல அந்த கல்யாண ஆயி கொஞ்சோ அந்த கொரோனாலா வந்த பீரியட்ல அந்தப்ப மறந்தது தா இந்த ப்ரைட் ரைஸ்ஸுன்ற ஒரு ஐட்டம் எப்ப பாரு எனக்கு எங்கன்னா வெளில போறே அப்பன்னா அந்த ப்ரைடு ரைஸ் இருந்தா எனக்கு போது யாராவது எங் ஏ நீங்க எப்டி சொல்றீங்களோ அதே மார் தா என்ன பாத்தன்ன ஃப்ரைட் ரைஸ் தான சொல்ல போற அப்டின் சொல்வாங்க ஏன்ன எனக்கு அவ்ளோ ஃப்ரைட் ரைஸ் புடிக்கு அந்த கொரோனா டைம்லா வந்து அந்த கடைகள்லா மூடுன அப்பறோ நம்மளுக் கெடைக்காது அப்படின்ற ஒரு நலமை வரம்போதா வந்து ஆக்சுவலா நம்ம ஃப்ரைட் ரைஸ்சயூ இப்பயூ அப்பப்போ இப்பயூ இப்ப எதுக்கு நா பயப்படுறன் பாத்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு கொழந்த இருக்கு ரெண்டர வயசுல சோ நம்ப சாப்பட்றத பாத்து கொழந்திங்ளு வந்து அத கேப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல வந்து நா இப்போ கொழந்தைக்கு தூங்க வச்சுட்டு மத்தியானோ சாப்புடுவ ஏன்னா அந்த ஒரு அந்த டேஸ்ட்டு புடிஸ்ட்டாங்கன்னா அந்த கொழந்தைங்களு அதுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிடுவாங்க அப் டிங்கற ஒரு பயோ இருக்கு அந்த பிரைட் ரைஸ் வந்து அதுல போட்ற மசாலா அப்பன்னா அதே பிரைட் ரைஸ் நம்ம வீட்ல செஞ்சோன்னா அது வந்து நல்லா இருக்கு பெருசா மசாலா போடமா வெறு காய்கறிகள மட்டு வெட்டி போட்டு அதுல கொஞ்சோ ஆறுன சாப்பாடு போட்டு சோயா சாசோ இல்ல டொமேட்டோ சாசோ வெச்சு சாப்னா அது பெருசா மசாலா இருக்காது எண்ணெயூ நம்ம நல்ல எண்ணய பயன்படுத்துவோ அனா ஹோட்டல்கள்ல பாத்திங்கன்னா மொத்தமே இந்த மாரி பூரி போட்ற எண்ண பரோட்டால அந்த பன் பரோட்டா போடுற என்னல்லா வந்து பிரைட் ரைஸ்க்கு வந்து பயன்படுத்தீட்ருக்காங்க நா கண்ணார இத வந்து பாத்துருக்கே சோ இ நம்மதா இது மாரி ஆயிட்டோ நம்ம கொழந்தைங்கள அந்த மாரி இதாக கூடாது அப்டின் சொல்லி இப்ப வந்து ரொம்ப கம்மி பண்ணியாச்சு அந்த மார்தா உணவு வந்து வெளில போனாலே அந்த பரோட்டா ஆ ஃபிரைட் ரைஸ் பிரியாணி இப்போ சின்ன பசங்க என் பைய என் கொழந்தைக்கு பாத்தீங்கை ரெண்டர வயசு ஆனா பிரியாணி அப்டின்னு சொன்னா நம்ப எப் டி ஒரு பிரியாணிக்கு வந்து பிரியாணினா ஒரு எமோஷன் பாக்குறோமோ அதே மாரி பிள்ளைகள் வந்து பிரியாணினா அவ்ளோ ஒ ரு இன்ட்ரெஸ்டா அத சாப்புட்ணுனு நெனைக்கிறாங்க அத எடுத்து வாயில வச்சுக்கணு அப்டின்னு நெனைக்கிறாங்க சோ இன்னு நம்ம ஃபிரைடு ரைஸ் எல்லா காமிச்சுட்டோனா அவ்ளோதா வெளில போனா அவுங்க கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க எனக்கு ஃப்ரைடு ரைஸ் தா வேணு நூடுல்ஸ் அதே மாரி நூடுல்ஸும் அதே மாரி அடிக்டா பசங்க இருக்காங்க எங்க அக்கா பசங்கல்லா பாத்தீங்கன்னா நூடுல்ஸ்க்கு அடிக்ட்டு நாலு வயசு அஞ்சு வயசுலே நூடுல்ஸ்னு அவ்ளோ புடிச்சிருக்கு இந்த காலத்து பசங்களுக்கு சோ நம்மளு அந்த ஃபிரைடு ரைஸ் அது இதுன்னு ஆயிட்டோ நம்பி இப்ப ஒரு ஓரளவுக்கு வளந்தோனே நம்பளுக்கு தெரியுது அ இது சாப்ட்டா நல்லது இல்ல நம்பளுக்கு வேணா அப்டின்னு நம்ப கொஞ்சோ தள்ளி வக்கிறோ இப்ப இருக்க பசங்களும் நம்மள பாத்து அது கெட்டு போக்கூடாதுன்ற ஒரு பயமு நம்பளுக்கு இருக்கு ஒரு அம்மா வா ஆனோன்னே பாத்தீங்கன்னா நம்பல்லா இப்டி இது பண்ணி ட்டு கொழந்தைங்களுக்கு அதெல்லா காட்டக்கூடாது இப்ப ஃபிரைடு ரைஸ் வேணும்னா வீட்ல செஞ்சு தரணு இப்போ பொரிச்சு காய் காய்கறிகள்லா சாப்ட்டா நல்ல ஆரோக்கியம்தான அதனால சாப்பாடு கொஞ் சோ வடிச்சு அதுலயே கொஞ்சோ சோயா சாஸோ டொமேட்டோ சாஸோ வச்சு போட்டோனா அந்த கரம் மசாலால்லா கொஞ்ச ஆட் பண்ணாம அந்த மாரி போட்டா நல்லா ஹெல்தியாவு இருக் கும் கொழந்தைக்கி அதனால முடிஞ்ச வரைக்கு நம்பளால முடிஞ்ச வரைக்கு வெளி சாப்பாட நம்ம தவிர்த்துட்டு வீட்ல அ வெளில சாப்பிட்றதே வீட்ல நம்ம தயாரிச்சி குடுக்க ஆரம்பிச்சிட்லா கொழந்தைங்களுக்கு ஆனா இப்போ பாத்தீங்கன்னா எல்லா அம்மா அப்பாவுமே ஆரம்பிச்சுட்டாங்க வீட்ல செய்யறதுக்கு கொஞ்சோ கொழந்தைங்களுக்கு வந்து ஆரோக்கியத்த தர்ற மாரி உணவுகள்லா இன்னோன்னு அந்த பக்கோ பாதி இருக்குன்னா இந்த பக்கோ பாதி இருக்குன்ற மாரிதா வெளியில பிள்ளைகளு நறைய சாப்ட ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி காலத்துலலா நம்ப வந்து கல்லூரிக்கு போன அப்பறம்தா இந்த வெளி சாப்பாட நறைய சாப்பிட்ருக்கோ ஆனா இப்ப இருக்க பிள்ளைகள்லா பள்ளிக்கு போகும்போதே பள்ளி முடிச்சுட்டு வெளில வரும்போதே அங்க இருக்க கடைகள்ல நின்னு நின்னு சாப்புட்றது இந்த போண்டா பஜ்ஜி கடைலா பாத்தீங்கனா எல்லாமே பாத்தீங்கனா நல்லா க பள்ளி பசங்கதா நல்லா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அங்கேயே நின்னு சாப் புட்ற பசங்களு இருக்காங்க இப்போ ஒரு பக்கோ நல்லா ஸ்நாக்ஸ் வந்து நல்லா ஹெல்தியா வீட்ல செஞ்சி அம்மா கொழந்தைங்களுக்கு வந்த ஒடனே ஊட்டுற அந்த மாரி பசங்களு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு வெளி சாப்பாட நம்ப தவிர்த்துட்டோனா நல்லா இருக்கு நல்லா ஆரோக் கியத்தோட இருக்கணு அதுதா முக்கியம் கொழந்தைங்களு இப்பல்லா ரொம்ப ஈஸியா ஒரு நோய் தாக்குதல் வந்துருது கொழந்தைங்களுக்கு சோ அது வெளிய சாப்பாடுலா சாப்ட்டா இன்னு ஈஸியா வந்துரு நம்ப வேற முடியல இப்ப இருக்க வெளி சாப்பாடுங்கல்லா பாத்தீங்கனா எதுல எது விழுதுன்னே தெரிய மாட்டேங்குது தெரியாம கொழந்தைங்களுக்கு வீட்ல ஊட்டிடுவாங்க நெறைய நியூஸ் நியூஸ்ல நம்ம பாத்துட்டு இருக்கோ கொழந்தைகள்லா நெறைய பாதி க்க பட்றாங்கன்ட்டு, ம், முடிஞ்ச்ச வரைக்கு நம்ப வெளி சாப்பாட சாப்பிடாம வீட்ல வீட்லயே நம்பளுக்கு என்ன ஆசப்பட்றமோ வீ்ட்லயே செஞ்சு சாப்ட்டோனா அது நம் பளுக்கு நல்லது நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா இருப்பாங்க பெரியவங்களுக்கு அது நல்லதா இருக்கு
ஆமாங்க ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த மாரி நொறயா வெளி சாப்பாடு இருந்தாலு நம்ம அந்த வீட்ல எவ்ளோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்ல சாப்பற்ற ஒரு விஷியோ வந்து நம்ப கத்துக்கிட்டோ இப்ப இருக்க பசங்களுக்கு பழக்கினோ அப்டின்னா அது அவங்க அவங்களோட அந்த எதிர்காலம் வந்து அவங்க அந்த உணவுல கட்டுப்படுத்த வேண்டிய விஷ் விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லி தராமலே அவ்ங்களுக்கே வந்து அது தானாவே வர ஆரம்பிச்சிரு இந்த மாரி விஷியங்கள் வந்து நம்ப இப்பையல இருந்தே ஆரம்பிச்சாதா அவ்ங்குளுக்கு வந்து ஆ சரியா இருக்கு அப்டின் நா நெனைக்கிறே
கண்டிப்பா தோழி ஆமா கரெக்ட்டா சொன்னீங்க செரிங்க தோழி நம்ம இன்னொரு பதிவுல பேசலாமா தோழி
ஆ பேசலாம் நன்றி
நன்றி தோழி